ஹலோ ஆ குட் மார்னிங் சிஸ்டர் வணக்கம் எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா ஹலோ ஹலோ சிஸ்டர் வாய்ஸே கேக்கல ஹலோ ஹலோ சிஸ்டர் டவர் இருக் அ டவர் இருக்கிற எடத்துக்கு வந்துக்கோங்க சிஸ்டர் ஹலோ ஹலோ ஹலோ சிஸ்டர் ஆ ஆ இப்பதா கேக்குது இப்பதா கேக்குது ம் நீங்க பேசும் போது கரெக்டா ஒரு எடத்துல வந்து உக்காந்துக்கணு போல் இருக்கு அப்பதா கேக்கும் போல இருக்குது
ஆ சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது ஆ கேக்குது கேக்கு சொல்லுங்க நா அதே எடத்துல தா சிஸ்டர் நின்னுட்ருக்கற
அப்டிங்களா சேரி சேரி
வோடா ஃபோன் போட்டிருக்கே ஜியோ வச்சிருக்கிற ஆனா ரெண்டுமே அப்டிதா இருக்கு
ஓ சரி சரி ஓகே ஓகே அதாங்க எ
அத வீடியோவே பாக்கவே ஆ
சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல ஸ்கூல்லந்து தம்பிக்கு எதா ஹோம் ஒர்க் வீடியோ வாட்அப்ப தா அனுப்புவாங்க அதுவே பாக்கவே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகு லோட் ஆகிட்டே இருக்கு அந்த அளவுக்கு இங்க
ஹோ ஓ அதது அது கிராமத்துல இருக்கனால அங்கியு கொஞ்ச நல்லா டவர் வசதி எல்லா வெக்கலால்ல அப்பதான எல்லா மக்களு குமே யூஸ் ஆகு
ம் எத சிஸ்டர் அம்மா வீட்ல நல்லா வரு இங்க ரொம்ப அத வீடே சுத்தி வீடே இல்ல சிஸ்டர் எந்த வீடுமே இல்ல ஆ வீடு இருந்து இது இருந்தா அதா
ஓ பக்கத்துல வீடு வரக்லா சான்ஸ் இருக்கா எதாவது வீடு கட்ற மாதிரி அந்த மாரி யாராது
இப்பயுமே அங்கங்க கட்டிட்டுதா சிஸ்டர் இருக்காங்க நா கல்யாணம்பண்ணிட்டு வந்தப்ப ரொம்ப காடா இருந்துச்சு முழக்க பரவால்ல பத்து வருஷத்துல ஏதோ கொஞ்சோ
ஓகே ஓகே நீங்க இருக்கு நீங்க இருக்கறது எந்த டிஸ்டரிக்டங்க
மதுரை
ஓகே ஓகே ஆனா இதுல ஊர்ல்லா கேக்க கூடாது ன்னு சொல்ட்டு அப்டி சொல்லியிருக்காங்க சாரிங்க அ
இல்ல டிஸ்ட்ரிக் பத்தி பேசிக்கலா இண்டிவிஜுவலா சொல்ல கூடாது
என்னோட பெரிம்மா ஆ சேரி சேரி ஓகே ஓகே இல்ல என்னோட பெரிம்மா இருக்காங்கல்ல அவங்க இந்த பொங்கலுக்கெல்லா வந்து சாணி கெடைக்கிறதுக்காக ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க அ எதாவது ஒரு தெருவுல எதாச்சு ஒரு மாடு போட்டு போச்சினாலே அத எடுக்கறக்கு ஒரு போட்டியா இருக்கு அந்த தெருவுல இரு க்கறவங்கல்லா ஒரே காமெடியா இருக்கு அது ஒரு பக்கெட்ட தூக்கிட்டே சுத் திட்டு இருப்பாங்க ஒன்னு ரெண்டு எடத்துல எங்கயாச்சு இருக்குதா அப்டீன்னு
ஆ நாங்க இருந்த ஏரியால அப்டி தா சிஸ்டர் அங் ஒசூர்லேயு அப் அப்டிதா ஓடுவாங்க ஒரு எதோ ஒரு மாடு போனாலு பின்னாடியே போவாங்க அப்பல்லா நா நெனைப்பே நம்ம ஊர்ல ச்சீனு சண்ட போட்டு வலு என் வீட்ல ஏ மாடு புடிச்சு சண்ட போட்டுட்டு இருக்க ஈ அதுக்கா வெரட்றாங்கே பார் நெனப்பே
ம் சேர் சேர் உங்களுக்கு அப்ப பக்கத்துல வீடெல்லா இல்லனா அப்றோ யாரோ ஃபிரண்ட்ஸ் அந்த மாரி லா யாரு இருக்க மாட்டாங்க அவ்ளக்கா பேசுறக்கு கூட இருக்க மாட்டாங்க ஓ அப்பறோ எப்டி உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது
ஃபோன் டி வி மாடு
ஓகே ஓகே இத நம்மளுக்கு தா ஃபோன்லே எல்லாமே பாக்க முடிதே அப்ற என்ன கவல மொதல டி வி இருந்துச்சு இப்ப டி வி மாரி ஃபோன் ஆயிப்போச்சு
டி வி சும்மா அது எதோ டி வி எங்க வீட்லயு டி வி இருக்குன் சொல்றதுக்காண்டி வாங்கி வெச்சுக்றோ எல்லார்
எங்க வீட்ல ஆமா இப்ப இருக்கிற எல்லார் வீட்லயும் கொழந்தைக கூட டி வி பாக்க மாட்டிக்கிறாங்கப்பா
ஆஹ
நம்மளே சின்ன வயசுல இருக்கும் போது டி வி தா அப்டி பாப்போ ஃபோன் மாதிரி இப்ப டி வி ய விட்டு போட்டு இப்ப ஃபோன பாக்க ஆரம்மிச்சாச்சு எல்லாரு
அதுக்கு சின் சின்ன பைய டி வி போட்டு உட்றேன்டா பாட்றனா நீ மட்டு ஃபோன் பாக்குற
ஆமா இப்ப என்ன சொல்றாங்கனா நீ வந்து டி வி பாரு நாங்க ஃபோன் பாக்குறோ அப்டின் சொல்லிட்டு குடுத்துட்டு போயிட்றாங்க ம்
பாக்குறீங்க நீங்க மட்டு ஃபோன் பாக்குறீங்க
ஆமாம்மா நம்ம கொஞ்ச ஃபோன அதிகமா பாத்துட்டு அத நீங்க மட்டு தொடர்ந்து பாக்குறீங்க நாங்கப் பாக்க கூடாதா அப்டிங்கிறது
நம்ம அவங்கெளுக்கு என்ன சொல்றோமோ அதே ரிபீட் பண்ணுவா ஓகே நம்ம அதிகமா பாக் காறா தம்பி கண்ணு வலிக்குதுன் வச்சுக்கயே வந்து கிட்ட வந்து நின்னுட்டு அம்மா ரொம்ப நேர பாத்துட்ருக்க கண்ணு வலிக்கப்போது வைமா அப்டினுவா
நீங்க நைட்டுக்கு இனி வேற எதாவ்து டிஷ்ஷு செய்யணு
மாவு இருக்கு சிஸ்டர் சட்னி வெச்சு ரெண்டு தோச ஊத்துனா வேல முடிஞ்
அ ஐயோ மாவுதா நம்மளுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது ம்
ஆட்டி வச்ட்டம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஓடிரு
ஐயோ ஆமா ஒரு நாலஞ்சு அஞ்சு நாளைக்கே சமாளிச்சுக்கலா அது மட் டு இல்லனா நம்மளுக்கு இத வெக்கறதா அத வெக்கறதா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துரு ஹலோ
ஆ சொல்லுங்க சிஸ்டர்
ஆ செரி அப்ப நம்ம என்ன பேசலா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க
நா பி எஸ் சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கே சிஸ்டர்
ஓ சேரி சேரி ஒரு வேதியியல் நிபுணர் நீங்க என்ன வேல பாத்திருக்கீங்ளா ஏற்க்
அ ஹா அப் இப்ப எதோ எல்லாரு ஃபிரெண்ட்ஸு எந்த குரூப் எல்லாரு எடுக்றாங்க அந்த குரூப் பத்தி என்னன் தெர்ல ஆ எடுக்குறோ நாம் எடுப்போணு எடுத்தோ அது உள்ள போனதுக்கப்பற தெரிஞ்ச்சு இவ்ளோ டிஃபிக்கல்ட்டாலா இருக்காடானு ஸ்கூல் லெவல் ஸ் கெமிஸ்ட்ரின்னு நெனச்சு போயாச்சு
அப்பற எப்டி படிச்சுட்டு வந்தீங்க ஒரு டிகிரி வாங்கி
எப்புடியோ அத அதல்லா சொ இப்ப வை எப்டியோ வந்துருச்சு கடவுள் எதோ பாவ புண்ணியம் பாத்து போட்டு உட்டுடாரு போய் தொலன்னு போட்டு என்ன பண்ண சாணி அழ்றதுக்கு எதுக்கு படிச்சோன்ருக்கு
அப்டிலா ஒன்னு இல்ல சிஸ்டர் நம்மளுக்கு எப்டியு ஒரு நாலேஜுக் கெடைக்குல்ல ஒரு படிப்பறிவு கெடைக்கு ஆ எதாச்சு ஒன்னு நம்மளுக்கு கெடைக்கு நம்ம கொழந்தைகளுக்கு சொல்லி் குடுக்கலா நம்மளுக்கே ஒரு பேசிக்கா இருக்கிறதெல்லா ஓரளவுக்கு நம்மளால புரிஞ்சிக்க முடியு
நீங்க சிஸ்டர்
நா வந்து எம் எஸ் சி ஜுவாலஜி
ம்
என்ன ஒரு ரெண்டு வர்ஷ அதிகமா படிச் ச்சுருக்கு அவளதா டிஃபரெண்ட்டு ஹலோ
இருந்தாலு சோழதின்றது எவ்ள பெரிய விஷும் நீரு கேக்குநா அ கேக்குதுங்ளா சா
ஆ ஆமா ஆமாங்க அந்த டைம்ல படிச்சிட்டு வந்தாச்சு யம் பி எஸ் சி யோட நிப்பாட்டி
ஏ எனக்கு நாக்குத் கழிச்சி நீங்க எம் எஸ் சி முடிச்சிர்க்கீங்க கஷ்டோன்தா
நா பி எட்டு படிக்கிறக்கு ஆசப்பட்ட அந்த டைம்ல அனால படிக்க முடிய்ல ம்ம் எனக்கு ஒரு காலேஜ்ல ஆமா இப்ப பண்று ரெண்டு வர்ஷ ஆய்டுச்சு அப்பல்லா ஒரு வருஷன்தா இருந்துச் மொது பத்து மாஸ்த்துலே முடிச்ட்டு வந்துருவாங்க பி எட்டு அது எடன் கடைக்காம போய்டுச்சு என்னோட காலேஜ்ஜுல என் ட்ரன்ஸ் வச்சிதா எடுப்பாங்க ஒரு க்ளாஸ்ல மூணு பேரத்தா எடுப்பாங்க அதுல என கிடைக்கல அதுல வேற ஃபீஸ் வெற அதிகம் அம்பதாய்ரோ எம்பதாய்ரன் கேட்டாங்க அப்ற எங்க வீட்லவே முடிவே முடியாதுன்ட்டாங்க அப்ற இந்த எம் எஸ் திக்கிதா வந்து கௌர்மெண் காலேஜ்ல யட கடச்சிருச்சு அப்பறா அங்க தாவியாச்சு அப்றா அது முடிச்ச உனே பி எட் பண்ணலான் பாத்தா அதுக்கப்றோ திரும்பவு வேல கடச்சிருச்சு அப்பற அங்க போயாச்சு அவ்வளதா அப்ற அது முடின்சிருச்சி அப்ப இப்பி வீட்லதா உக்காந்துட்ருக்கா கல்யாண்த்துக்கப்பறோ
ஜாப் எங்யும் போளீங்களா
இப்ப போல எனக்கு போறக் மூட் இல்ல எனது எல்லாத்யு வேல எல்லா செஞ்சுட்டு அங்யோ பறக்க பறக்க ஆவி பறக்க போறக்வே எனக் அவ்ளக்கா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால அப்டி வீட்லே இருந்துருக்கே
அதுதா ஊன் அது அதுதா அத பாத்துட்டுத்தா இப்ப அதுக்கு மாடே பரவால்ல எனக் தோணுது வீட்டு வேல்லாம் முட்ஷு நம்ம நம்ம இஷ்டத்துக்கு வேல பாத் தெக்லா ஓடணு அந்த டைய்த்துக்கு ஓட்ணு பசங்கள அனுப்புண் நம்ம ஓடணு அங்க ஓடணு
ஃபுல்லா இருக்கற மாறி எனக்கு தோணுது நா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஜாலியாவே வளந்துட்டே ஹ அது பிஃபோர் மேரேஜ் வரைக்கு ஒன்னு தெரில அம்மாவே லன்ச்சு எல்லாமே போட்டு குடுத்துடுவாங்க அனால ஒன்னு தெரில ஜாலியா போய்ட்டு வந்நோ இப் பல்லா வந்து நம்ப ஸ்கூலுக்கு போய்ட்டு அது அந்த கொலைகள அங்க அனுப்பிவுட்றதே ஒரு பெரிய டாஸ்க் மாறி தோணுது இதுலிங் என்னடா நம்மளு மாங்கு மாங்குன் போய்ட்டு வரதுன்சொல்லிட்டு அப்ற அப்படியே இன்ட்ரெஸ் இல்ல அப்படியே உட்டுட்டன்
எ கவ்ர்மெண் எக்ஜாம் கெறாப்
அது ட்ரை பண்ணி பாத்த ஒர் ரெண்டு வாட்டி எழுதி பாத்த அப்பற எனக்கு அது முட் டீல்ல என்னால முடில அது எல்லா சப்ஜெட்மே படிக்க வேண்டிது இருக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம சப்ஜெட் மட்டுமே படுக்கெற்துன்னாட் ஆமான்
ஆல வர வீடியோஸ்லா பாத்த ஒரு வைப் பாய்
ஆமா கண்டிப்பா எ அ
து
ஆமா எல்லாத்து மேல் நம்மளு அப்ளை பண்றோ போட்றோ ஆனா வந்து அவங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எல்லாமே எதிர்பாக்குறாங்க நம்ளுக்கு எனக் கா அந்த அளவ்க்குல்ல நாலேஜ் எல்லா இல்லப்பா எனக்கு அதுக்லா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டூ ஹண்னட் பஸ்சன்டேஜ் எஃபட் போட்ணு அந்த மாறி நம்ம உள்ள யறங்க உள்ள யறங்கணு யறங்னா நம்ம அடிச்சிட்டுதா வெளிய வரணு இல்லன்னா அதுல யறகவே கூடாது அவ்ளோடதே அதுதா என்னோட இது நா ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பாத்தே ஓகே இது செட் ஆவாதுன்னு அப்றம் அப்பவே நானே முடிவு பண்ணிட்டே வேண்டான்னு
இப்போல்லா அடிக்க அது பாக்குறப்பல்லா நம்மளு படிக்கனு தூக்கி புக்க தூக்கி வப்பே எப்பத்தூங்கறேன்னு எனக்கே தெர்ல தூங்கியறே
ஆ அது படுச்சா உண்மைலே ரொம்ப ஹார்டு ஒர்க் பண்ணி கரெக்டா பண்ணனு அப்டி பண்ணா மட்டுந்தா அதெல்லா இது பண்ண முடியு சும்மா எல்லாத்துக்குமே அது கெடைக்காது
ஆமா சிஸ்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவுங்களே மூனு வர்ஷொ நாலு வர்ஷொ பண்றவுங்களே பென்டிங்ல இருக்காங்க
ஆ பென் பென்டிங்ல இருக்காங்க நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுவோ எல்லாமே நம்ம வந்து நம்மளை மொதல்ல நம்ம நம்பணு நம்ம இதெல்லா கண்டிப்பா முடிச்சிருவொ அப்டின்ட்டு அப்டி இருந்தா மட்டுந் தா அதுலெல்லா ட்ரை பண்ணனு ஆ எனக்கு ரொம்ப அது கஷ்டமா தெருஞ்சது எல்லா சப்ஜெக்ட்லேலா என்னால படிக்கவே முடியாதுப்பா ஊறு பட்டது இருக்கு ஆதுனால எனக்கு சேரி நம்மக்கு வேண்டா அப்டின் சொல்லி வுட்டாச்சி அது எப்பவோ
இப்போ தமிழ்ல படிக்கணு சிக்ஸ்து புக் மட்டுனா ஓகே சிக்ஸ்த்லர்ந்து எய்த்து வரைக்க அது த்ரீ வால்யூம் புக்கு அந்த தமிழ முடிக்கவே ரெண்டு வருஷொ ஆய்டு
ஆமா ரொம்ப தமிழுக்குந்தா பேரு ஆனா அதுலயே நெறையா இருக்கு
மேக்ஸ் அதுக்கு மேல உங்களுக் மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா சிஸ்டர் எனக்கு மேக்ஸ்னாலே புடிக்காது
எனக்கு மேக்ஸ்னா எனக்கு ரொம்ப புடிக்கு
ஓ எனக்கு மேக்ஸுக்கு எனக்கு ஆவாது
ஓ நீங்க எத நீங்க என்ன படுச்சீங்க பிளஸ் ஒன் பிளஸ் டூல
சயின்ஸ் தா ஸ்டர்
பயாலஜியா
பயாலஜில பியூர் சயின்ஸ்
பியூர் சயின்ஸ் அப்ப உங்களுக்கு மேக்ஸே இருக்காது
ஆ அதுனாலதா அதயே எடுத்தே மேக்ஸ் இருக்கவே கூடாதுன்தா எடுத்தே
ஓ சேரி சேரி ஆமா மேக்ஸ் புடிக்காதவங்க எல்லாருமே அது மெயினா சூஸ் பண்ணுவாங்க அந்தா அந்த சீசன்ல
சுத்தமாவெ வராது சிஸ்டர் டென்த்லல ஜஸ்ட் பாஸ்ஸு ஏதோ தேர்ட்டி செவன் எப்டியோ போட்டுவுட்டு பாஸ்
போது போது சிஸ்டர் அந்த மார்க் என்ன எப்டி பாஸ் ஆய்ட்டிங்கள அதா மேட்டரு இப்போ பாசு நெறைய நூத்துக்கு நூறு எடுத்தவங்களா என்ன பண்றாங்க நீங்க பண்றதா பண்ணுவாங்க அதுனால அதெல்லா கவலப்படாதீங்க ஆனா எனக்கு மேக்ஸ்ஸு ரொம்ப புடிக்கு எனக்கு என்ன
ஓகே சிஸ்டர்
ஆ ஓகே டைம் ஆயிருச்சு நம்ம அடுத்ததுல கனெக்ட் ஆகலா